ஹலோ ட்ருக்கீங்க
நா என்ன பண்ற சும்மாதா இருக்கே
ஆபிஸ் பொயிட்டு வந்துட்டீங்ளா ரொம்ப நாள் ஆச்சே அதா பேசலான்ட்டுதா உங்கள்து எனக்கு தெரிய்ல எத் மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க என்னன்ட்டு பேசி ரொம்ப நாள் ஆதுன் போன் பண்ணிருந்தேன்
சேர் சேரி
ஆஹ் காலைலயே வந்துட்டீங்ளா சீக்ரமா டி ஷிஃப்ட்டா
ஷிஃப்ட்டு தா போன மாசொ ஃபுல்லா ஜென்ரல் போயிந்தே இப்போ இந்த மாசத்துலந்து ஷிஃப் புட்டு
நீங்ளா கேட்டிங்ளா இல்ல அவுங்ளே குடுத்துட்டாங்களா
இல்ல இல்ல அதுதா ஷிஃப்ட்டே எல்லாருக்கு ஃப்பீமேல்ஸ்க்கு
ஓ இல்ல ஜென்ரல் ஷிஃப்ட் பொயிட் ட்ருந்திங்கன் சொன்னிங்கல இப்போ வந்து
ஜென்ரல் வந்து ட்ரெய்னிங்க்காக ஜென் ரல்லு இப்ப வந்து நார்மல் ஷிப்டே வந்து ஆமா ஆமா போன மன் தா ஜாயின் பண்ண போன மந்த் ஃபுல்லா ட்ரெய்னிங் இந்த மந்த்தலந்து ஷிப்ட்ல போட்டாங்க ஜாப் வந் து ம் எப்டி சொல்றது எந்த மாதிரினா ஒரு ஃபைல் குடுத்துருவாங்க ஆமா சிஸ்டம் பேஸ்டு தா ஒரு ஃபைல் குடுத்துருவாங்க அது என்ன என்னன்ட்டு உங்குள் கிளாஸ் ஸிஃபை பண்ணி அவ்ங்ளுக் குடுக்குனோ
ம் ம் அத்ல இருக்குற அந்த ஃபைல வந்துருக் ஃபைல்ல இருக்குற அந்த என்ன ப்ராசஸோ நீங்க அத அதுக்கட்தது த்ட்டு போனோ அல சால்வ் பண்ணி குடுக்குணும்மா
ஆம்மா
ஈஸியா தா இருக்கா இல்ல எப்டி கஷ்டமா
ம் ஈஸ் சிதா
ஏன்னா வந்
ஒன் மந்த் ஃபுல்லா ட்ரெய்னிங்ல இருந்தோல ஆ எடுத்துட்டுர்ந்தாங்க இப்ப தா ஒரு இருவத்தஞ்சு பேர் நாங்களா சேந்து ட்ரெய்னிங் குடுத்து இப்ப தா ஷிஃப்ட்ல போட்ருக்காங்க ப்ரொடக்ஷன்ல எடுக்றாங்ளா என்னன் தெரில நா வேணா கேட்டு
கேட் ஆம்மா ஆம்மா நீங் கொஞ்சோ கேட்டு சொல்லுங்க நானு இப்ப வீட்ல சும்மாதா இருக்க
அப்டியா ஆனா நீங்க இது வந்து டெக் னிக்கல் ஃபீல்ட்டு தா இது நீங்க என்ன ஆட்ஸா
ஆமா ஆட்ஸ் தா நானு
அப்டியா இது வந்து ஃபுல்லா சயின்ஸ் ஆம்மா ஜியால ஜி அந்த மாரி தா செட் ஆவு எம் எஸ் சி ஜியாலஜி
ஓ சயின்ஸ் கெடயாது ஆட்ஸ் தா ஆட்ஸ்க்கு ஏத்த மாதி ஏதாது உங்ள்க்கு வேற உங்ளுக் ப்ரண்டு அந்த மாரி ஏதாது ஒர்க் பண்றாங்ளா
பண்றாங்க நான் வாய்ஸ்ல பண்றாங்க வாய்ஸ் ப்ராசஸ் தா இன்டர்நேஷ்னல் வாய்ஸ் ப்ராசஸ் நான் வாய்ஸ் அதுல வேணா போறீங்களா நா கேட்டு
நீங்க கேட்ட சொல்லுங்க ஆஹ் ஆமா ஃரெஷர் எடுக்கிறாங்கள ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒர்க் பண்ணதுல இரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல சோ வந்து ஃப்ர்ரெஷரா தான் போணும் இல்லல்ல நார்மலா ஆ படிச்சு முடிச்சம் மேரேஜ் பண்ணிட்டாங்க குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போக முடியல இவ ஒரு ஸ்டேஜ் குழந்தைங்க ஆயிட்டதுக்குப்புறம் தான நான் அடுத்தது நம்ம லைஃப்ல யோசிக்கிறோம் யோசிக்கிற மாரி இருக்கு இப்போ சோ அதனால சரி வீட்ல இப்ப சும்மா இருக்கும் காலையில எல்ல வேலையும் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் எந்த வேலையுமே இல்ல சரி இது ஏது நம்ம ஃபினான்சியலா கொஞ்சம் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்லாமே
ஓ அதுவும் கரெக்ட் தான்
க்கலாம் கேட்டாங்கன்னா இப்ப நாலு பேரு கிட்ட கேட்டோனா தான் நம்மளுக்கு தெரியும்
ஆமா ஆமா நான் சொல்றேன் வேண்னா
ம் ம்
நீங்க வாய்ஸ் நான் வாய்ஸ் ஓகேனா சொல்லுங்க நான் கேட் சொல்றேன்
ஓகே நீங்க கேளுங்கள ஆ ஆ ஓகே ஓகே ஒரு அதான் யாராவது இருந்தாங்கன்னா இப்ப நம்ம நாலு பேர்க கிட்ட கேட்டோம்னா இப்ப நீங்க ஒர்க் போறீங்கன்னு தெரியும் சரி உங்ககிட்ட கேட்டதுக்கு அப்புற தான் இப்போ தெரியு ஆர்ட்ஸ்கும் இதுக்கும் கனெக்ட் ஆகாது அப்படின்ட்டு அதனால ரெண்டு மூன் பேர் கிட்டக்க சொல்லியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு டிஷ் க்கன்சு பார்க்கணும் ஷிப்ட் டைமிங்கும் பார்க்கணும் ஏன்னா பேம்லி வச்சுட்டு இதுையும் பார்க் னா கொஞ்சம் ரெண்டுமே பேஸ பேலன்ஸ் பண்ற மாரி இருக்கணும்ல அதுக்காக ஃப்ரெஷர்னா எவ்வளவு குடுப்பாங்களா
ஃபிரெஷர் ன எவ்ளோ
ஜென்ரல் ஷிப்ட் கணக்குனே வச்சுக்கோங்கள
ஒன் ஃபைவ் தா தருவாங்க ஃபிப்டீன் தௌசண்ட் தா
ஓகே ஓகே அதுக்கப்புறோ ஒரு ஒன் இயர் இல்ல இப்ப இப்ப எ எதுமே இல்லாததுக்கு அது பெட்டர் இல்ல அது யோசிக்
ஆமா அது இல்லாம ஃபுல்லா இது வந்து நைட் ஷிப்ட் இப்போ உங்களுக்கு செட் ஆகுமா
நைட் ஷிப்ட்டா நைட் சிப்ட்னா வொர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாரி ல சில ஒர்க் சில கம்பெனிஸ் எல்லா ஃபுல்லாவே வொர்க் ஃப்ரம் ஹோம் தா ஆபிஸே கெடையாது அத மெயின் பிரான்ச் எங்கயாவது ஹெட் ஆபீஸ் இருக்கு பேங்களூர்ல பாம்பைல அந்த மாரி இருக்கு நம க்கு வந்து வொர்க் ப்ரம் ஹோம் குடு ப்பாங்கல
அந்த மாரி யாரு ஒர்க் பண்றது எனக்கு தெரியல இப்போ மோஸ்ட்லி
ஏனா கொழந்தைங்கள வந்து இப்போ கம்பல்சரி நைட் இருந்தே ஆகணு நம்ம மார்னிங் எப்படி இருந்தாலு பரவால்ல ஒரு நயனோ கிளாக் போயிட்டு ஈவினிங் ஃபைவ்வோ கிளாக் வரைக்கு ந சிக்சோ கிளாக் வரைக் குனா அது அது ப்ராப்ளம் இல்ல இல்ல ஏர்லி மார்னி்ங் போற மாரி இருந்துச்சினா கூட பரவால்ல சிக்ஸ் டூ அ த்ரீ சிக்ஸ் டூ ஒன் அந்த மாதிரி
ம் உம் அந்த மாரி எனக்கு தெரில ஆனா இப்ப ஃபுல்லுமே இப்ப இன்டர்நேஷனல் வாய்ஸ் ஓவர்ல நானு ஒரு கஸ்டமர் சப்போர்ட்ன் போயிட்டாளே ஃபுல்லா யு எஸ் அந்த யூ யு கே பேஸ்டு தா அது ஃபுல்லுமே நைட்டு தா ஆமா
கே அப்ப வந்து கேப் வந்து பிக் பண்ற மாரி இருக்குமா ம் அவங்களே ட்ராப் பண்ணிருவாங்க உங்கள பிக்
ஆமா
ம் ஓகே நைட் ஷிப்ட்னா கொஞ்ச அதிகமா குடுக் குடுப்பாங்களா இல்ல எப்படி அந்த அந்த பிரஷர்ன்றதால ஃபிப்டீன்
இப்ப வந்து உங்களுக்கு ப்ரிவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவு இல்லனாலு இல்ல இத பேஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே தருவாங்க இப்போ இதுல வந்து உங்களுக் கங்க ஃப்ரெஷரா தா கன்சிடர் பண்ணுவாங்க சோ அதனால இப்ப ஃபிப்டீன் தா பப் ப்ரெஷர்னா ஃபிப்டீன் தான் எல்லாருக்கும் ஆமா ஆமா பெர்ஃபார்மன் பர்ஃபார்மன்ஸ்ஸ வச்சு இன்கிரிமென்ட் போடுவாங்க இன்கிரிமெண்ட்லாம் நல்ல தான் போடுவாங்க
ஆஹ் லீவ்லாம் எப்படி மந்த்லி இத்தன டேஸ்ஸு இல்ல சாட்டர்டே சண்டேஸ்ல லீவு அந் இந்த மாதிரி இருக் கும்மா
க்ளி டூ வீக் ஆஃப்ஸ் இருக்கும் நெனைக்கறேன் சாட்டர்டே சண்டே இல்ல ரொட்டேஷனல் வீக் ஆஃப் ஆனு
ஆஹ் ஏன்னா சில நெறைய கம்பெனி நான் கேள்விப்பட்டதெல்லாம் வந் து சண்டேஸ்ல வர்க்கிங் இருக்கு வீக்டேஸ்ல எடுத் துக்கோங்கன்றாங்க இப்ப ஃபேமிலினா ம அஹ் மஸ்ட்டு தேவப்படுறது அது வந்து சண்டேன்றது
உம்
பல்சரி வேணும் மீ தி நாள்ல ஏதோ ஒரு நாள்ல அப்டின்னா பரவால்ல
முளைக்கு கம்பெனி ஓபன் பண்ணி வெச்சிருக்கானுங்க நம்பளுக்கு ஏத்தா மாரி இல்ல என்னப்
உம் நெறைய வந்து ஃப்ராட் கம்பெனி வேற இருக்கு அதனால கொஞ்சம் பயமா இருக்கு இப்ப நைட் ஷிப்ட்டு லேடிஸ் போறோம் ஆமா ஸ அஹ் வர்க்லாம் பண்ணிட்டே இருப்போம் ஆ சேலரி வந்து அன்னைக் நெக்ஸ்ட் வீக் வரும் இன்னொரு டிலே பண்ணுவாங்க ஆமா இப்போ க்கறதெல்லாம் சொல்லிட்றாங்க அதுக்கப்புறம் ஒன்னாந் தேதி சொல்றாங்க சில கம்பெனில தேர்ட்டித்து குடுத்துடுறாங்க இல்ல ஒன்னுன்னு சொல்றாங்க இல்ல அஞ்சாந் தேதினு சொல் ரம் சில கம்பெனில லேட் பண்றாங்க ஆமா
ந்து அந்த ப்ராப்ளம்லா இல்ல இப்ப நான் பண்றதலுமே எந்த ப்ராப்ளமும் இல்ல அதெல்லாம் ஆன் டைம் போட்டுருவாங்கல்ல மெ
உம் ம் நீங்க எந்த எ எ இது இ ஆன்லைன் மூலயமா போனீங்களா இல்ல யாராவது ரெஃபர் பண்ணாங்களா
ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க வொர்க் பண்ணுறாங்க
ஆஹ்
அவங்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன் சேரி வாய்ப்பு வரும் போது ஏ மிஸ் வுட்டு போயிட்டேன் இப்போ வெர்க்கயும் கொழந்தயு பேலன்ஸ் பண்றது கஷ்டமா இருக்கு வேற
நீங்க எப்டி நைட்டு போறீங்களா இல்ல ஜென்ரல் தா போறீங்கள்ள உங்களுக்கு இஸ்யூஸ் இல்லல பியூச்சர்ல மாறுமா
இல்ல ல்ல எனக்கு இந்த ஷிப்டே ஓகே தா ஜென்ரல் தா கொஞ்சோ கஷ்டமா இருந்தது பியூச்சர்ல என்னைக்குனா ஒரு நாள் லோட் ஜாஸ்தி ஒர்க் லோட் ல ஜாஸ்தி
ஆ ஒரு நாள் இப்போ ஒன் வீக்கு ஒன் வீக் வந்து இந்த மாரி வரணும் எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ற மாரி இருக் ஓ அப்டினு சொன்னா கூட பரவால்ல ஆனா வந்து ச்சு அதுவே ரெகுலர் ஆயிட கூடாது அதுதான் ப்ராப்ளம்
உம் அதெலா செட் ஆகிதான் போனேன் பட் சிட்டு வேஷன் எப்டி இருக்குனு தெரியல
உம் உம்
வொர்க்லா ஈசி தா ஒன்னு பிரச் பிரச்சனை இல்ல ஒர்க் பத்திலா எதனாச்சுனா யாரு தீயலர்
துனாலதா கொஞ்சோ பயமாவே இருக்கு ச்சு ஆ இப்ப பெரஷர்ன்றதால தா எனக்கு கொஞ்சோ டவுட் இருக்கு புதுசு வேலைக் வேலைக்
இல்ல எங்க போனாலு ட்ரைனிங் குடுத்துட்டு தா எடுப்பாங்க நம்பள்க்கு எதுமே தெரியாம எதுலையு விட மாட் டாங்கல
உம் உம்
அவ்ங்க கம்பெனிக்குன்ட்டு ஒரு இது இருக்குல்ல அஜெண்டா அத பேஸ் பண்ணிதான நம்பள்க்கு ட்ரைனிங் குடுத்துதா நம்பள ஒர்க் போட்டுதா இது பண்ணுவாங்க ஒரு த்ரீ மந்த்க்கு முன்ன அப்றந்தா
உம் உம் உம் த்ரீ மந்த்ஸ் வரைக்கு அங்க பண்றாங்ளா இல்ல த்ரீம்
ஆ ம்ச் நம்மள வந்து புஃல் பிளஜ்டா ஆ ஸ்டாட்டிங்ல கொஞ்ச கொஞ்சமாதா குடுப்பாங்க ம் ஒரு சிக்ஸ் மந்த் ஆயிடுச்சுனா இதுவே ஒர்க் ப்ரம் ஹோம் கூட அவைலபிள்னு சொன்னாங்க எங்களுக்கு
உம் உம் அந்த மாரி இருந்தா நல்லதுதா வொர்க் ப்ரம் ஹோம்னா ம்ச் வீட்லயே இருந்துட்டு வீட்டு வேலையும் பாத்து லாம் பேமிலி பாத்துக்லா பிளஸ் இதுவு ஒர்க் பாத்துக்லா ப்ச் அந்த கொஞ்சோ ஃபிளெக்சிபிள் டைம் எடுத்து இருக்க மாரி அந்த டைம்லனா ப்ச் டக்குனு அது முன்னாடியோ இல்ல அந்த வொர்க்கு அப்றமோ நம் ம வந்து ம் மீ தி பேமிலி அந்த ஒர்க்ஸ் எல்லா எல்லாமே பாத்து
ஆனா வொர்க் ஃப்ரம் ஹோமு ஒரு வகையில கஷ்டம் தான் ஒர்க்க ஹேண்டில் பண்ணனும் வீட்டு
அது நல்லதுன்ற நம் நா எனக் ஏ சைட்லன்னு பாத்தா எனக்கு அது நல்லதா தான் தோணுது இப்ப கிளம்பி நம்ம ஹாஃபிஸ் போற டைம்க்கு சேவ் ஆயிடுது இல்லையா
சேவ் ஆகுது ஃபட் ஆனா திடீனுனு ஒரு மீட்டிங்கோ ஏதோ ஒன்னு போடுவாங்க அந்த டைமில்ல நம்ப அவைலபிளா இல்லைன்னா அது வந்து தப்பாயிடும்
அது முன்னாடியே நம்ம சொல்லிருவாங்க இல்லையா இப்ப நம்ம ஹாஃபீஸ் போறோம்னா மோஸ்ட்லி வந்து ஹாஃபிஸ் போறோனா இந்த டைம் இப்ப நாளைக்கு மீட்டிங் இருக்கு அப்படின்றது நம்ப ஒன்டே பிஃபோர் அட்லீஸ்ட் ஈவினிங்காவது நம்மளுக்கு கிளம்பும் போது தெரிஞ்சிரும் இல்ல நாளைக்கு எய்ட் ஓ கிளாக் மீட்டிங் டென் ஓ கிளாக் மீட்டங் அப்டின் தெரிஞ்சிர்ச்சுனா அதுக்கேத்த மாதிரி நம் இப்டி பண்ணி க்ரோமோம் ஆ ஃபேலன்ஸ் பெண்டிங் ஒர்க்ஸ்லாம் எப்டி நம்ப ஆ பாத்துக்குறோமோ அந்த மாரி நம்ம வீட்லயும் பாத்துக்கலாம் எனக்கென்னமோ வந்து வொர்க் ஃபிரம் ஹோம் கொஞ்ச பெஸ்டோன் தோணுது
உம் எனக்கு நா ப சின்ன கொழந்த வச்சு வச்சுருக்கிறதுனால எனக்கு கொஞ்ச கஷ்டமா இருக்கு
உம் உம் உம் உம் ஆமா ஸ்கூல் போற பசங்களா இருந்தா கொஞ்சம் ஓகேவா இருந்திருக்கும் வீட்லயே இருக் இருக்கிற பசங்கனா கொஞ்ச கஷ்டம்தா நீங்க ஆ நீங்க சொல்லுங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சோ சொல்லுங்க அவங்க வந்து அவங்க கிட்ட நம்பர் குடுத்தாங்க சேரி கீழ எ நம்பர் அவங்க நம்பர் என்கிட்ட குடுத்தாலும் சரி நா பேசுறேன் அவ்ங்ககிட்ட எப்படி இருக் பாத்துட்டு பண்ற சேரி சேரி ஓகே ஓகே ஃபாய்